அ என்னன்னபா பண்றீங்க நா வந்து சு சும்மாதா நண்பா சாப்புட்டே அப்பாம்மா தூங்கிட்டுருக்காங்க நா சும்மாதா படுத்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நாங நாங்களா இப்பதா நண்பா சப்பாத்தி சாப்ட்டு அது கூட குருமா வச்சு சாப்புட்டே நண்பா மனைவியு பையனு வீட்டுக்குள்ள இருக்காங்க நா வெளியே இருக்க காத்து வாங்கிட்டு வெளியே உக்காட்ருக்கே நண்பா
நல்லதுங்க அப்பறோங்க இயற்கை காத்து வாங்கி இருங்கீங்க எப்படிங்க அங்கெல்லா தோட்ட தொறவங்கலா அதிகமா இருக்குதுங்களா இல்ல தோப்புள்ள இருக்கீங்களா எப்படிங்க உங்க ஏரியா பத்தி சொல்லுங்க
இல்ல இல்லைங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி தோப்புங்க தோப்பு ஸ்டார்ட் ஆகுது நாங்க பாத்தீங்னா தோப்புக்கு முன்னாடி தா இருக்கோ
பரவால்லைங்க பரவால்லைங்க அஹ் அதனால ஒங்களுக்கு இயற்கை காத்துதா நாங்க இருக்குற எக் க்டத்துலா வருங்க ஆனா பாத்தீங்கனா வீட்ட சுத்தி வீடுகள் மட்டுதாங்கருக்கு தோப்பு கொஞ்ச தூரத்துல இருக்குதுங்க ஆனா காத்தெல்லா நீங்க நெனைக்கிற மாரி காத்தெல்லா வருங்க
ஏனா சிட்டி சிட்டிய கம்பேர் பண்றப்ப நீங்க எப்பிடி சிட்டியா இல்ல கிராமத்துலதா இருக்கீங்ளா
நாங்க கிராமந்தாங்க கிராமங்க கொஞ்சோ கொஞ்ச தூர போனா மலை வருங்க இது வந்து மலை மலை சார்ந்த பகுதிகள் இப் பக்கத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்க கிராமந்தாங்க அஹ் சிட்டியெல்லா இல்லைங்க சிட்
நல்லது நல்லதுங்க நாலு மாடுருக்கு இல்ல இல்ல நானு ஒங்கள மாரி இப்டிதாங்க காடு மலைனு அப்டிதா இருக்
சேரிஸ்
உம் எங்க வெளியலா நீங்க போலைங்ளா
நாங்க எங்கைங்க வெளிய போறது வெளிய போலைங்க தம்பி கூட தா கொஞ்ச துரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய்ட்டு வந்தங்க போய்ட்டு வரம்போது பாத்தீங்கனா கொஞ்ச பைக் கொஞ்ச ப்ராப்ளம் ஆயிர்ச்சுங்க நானு தம்பியு ரெடி பண்ணி பாத்தங்க முடியிலைங்க அது கடைக்கு கொண்டு போவோங்க நீங்க இன்னும் பண்றீங்க வெளியலா போயிட்டு வந்டீங்ளா
நா வெளியே ஃப்ரெண்டுவ நண்பர்கள்ல பாத்துட்டு தாங்க வந்தே வெளிய இன்னைக்கு காலைல பாத்தீங்னா சூப்பர் மார்க்கெட் வரைக்கு போய்ட்டு வந்தோ போய்ட்டு வன்ட்டு வெ ளியவே பைக்குக்கு பாத்தீங்னா ஆயில் மாத்தணு அது மாத் திட்டு வந்தே மத்தபடி வெளிய எங்கயு போலைங்க
சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாலைங்க நாளைக்கு வெளிய எங்கயு போறமாரிங்ளா வேலைக்லா போறீங்ளா என்ன தொழில் பண்றீங்ளா இல்ல என்ன பண்றீங்க
நா வேலைக்குலா போறதில்லைங்க வீட்லதா இருக்க தொழில் பாத்தீங்னா நாளைக்கி தொழில்லா போறதில்லைங்க தொழில் தா பண்ற மாரி ஃப்யூச்சர்ல இப்பதக்கி ப்ளான் பண்ணிட்ருக்கோ நாளைக்கு பாத்தீங்னா மனைவியோட அப்பாவ பாக்குறக்கா ஊருக்கு போரே
செரிங்க
உம் அவளோதாங்க நீங்க எங்க வேலைக்கு நாளைக்கு போறீங்ளா இல்ல எங்கயாச்சு வெளியூருகீரு எங்காச்சு ட்ரிப்பு போறீங்ளா
நாளைக்குலா வெளிய எங்கயு போலைங்க விட்லதாங்க இருப்பே நாளைக்கு கொஞ்ச வண்டிய கொண்டு போய் பாத்துட்டு வர்ணுங்க பாத்துட்டு வந்ட்டாங்னா தம்பிக் கொஞ்சோ ஊருக்கு போற மாரி இருக்குதுங்க அவருக் போயிட்டு நாளக்கி இருந்துட்டு நால நாளைக்கு தா வர மாரி சொல்லிருக்குறே இனி எப்ப வருவார்னு தெர்லீங்க வந்தா வெளிய போவோங்க நீங்க எந்த மாரி வேலைக் போறீங்க தொழில் பண்றீங்ளா என்ன பண்றீங்க
நா பாத்திங்கன் வெய்ங்க தொழில் வேலைக்கு தாங்க போய்ட்ருந்தே இப்ப வந்து வேல செட்டாகல சொல்லி தொழில் தா பண்ணிட்ருக்கே பண்ணுவோ கண்ணுக்குட்டி வாங்கி பேட்ஜ் பேட்ஜா உட்லா சொல்லி ஒரு அஞ்சு கன்னு குட்டி வாங்கிருக்குங்க அது பெருசாகருக்கு ரெண்டு வர்ஷோ ஆயிருங்க இன்னு ஒரு ஆறு மாசோ வச்சுருந்து இன்னோரு அஞ்சு கன்னுகுட்டி வாங்னோன்ன ஆராறு அஞ்சஞ்சு பத் தாய்ருங்க ரெண்டு பேஜு இப்ப எறக்கலா அதுக்கப்றம் பாத் தீனா நாலு பேஜ் எறக்கலான்ட்ருக்கானுங்க நீங்க
பரவால்லீங் பரவால்லீங்க நானு அ தே தாங்க தோழர் அந்த மார் தொழிலதாங்க நானு தம்பியு வெச்சிட்ருக்கோ இனி எப்ப பண்ணுவோன்னு தெரிலீங்க பாக்கலாங்க நேரங்காலோ கூடி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாரி ஹெல்ப் பண்ணிருவாங்க நீங்க தனியாதா பண்ற மார் ஐ டியாங்களா இல்ல எந்த மாரி பண்லான்ட்ருக்கீங்க
நா பாத்தீங் நானு அண்ணனு பண்லான்டு இருக்கறங்க அப்பறோ அண்ணனோட ஃப்ரெண்டு் பாத்தீங்கன் வெய்ங்க இப்ப அண்ணென்ன பாத்தீங்ன்னா வெளியவே எங்கயுமே கூப்பட்றதே இல்லீங்க திடீர்னு இன்னைக்கு கூப்ட்டு பாத்தீங்ன்னா க நாங்க சிக்கன் எடுத்து சமைக்கறோ எங்களுக்கு சமையல் பண்றக்கு ஆள் கெடையாது சமையல் காரனா வரயான்னு கேட்டாங்க அந்த அண்ண
அதனால தாங்க
ண்ணன பாத்தீங்கன்னா அண்ண பாத்தீங்கன்னா வர்லேனு ஒரு இதா சொல்லிட்டாரு நா வர்ல வேலைக்கு போறேனு சொல்லிட்டாரு அப்பறோ என்னோட நண்பன் காமா ச்சி இருப்பாரு அவரு கொஞ்சோ சமைப்பாரு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி சந்தோஷுனு ஒருத்தவங்க கால் பண்ணி அவருக் கேட்டாரு எப்டி சமை பின்னு எவ்ளோ னு எல்லாமே டீட்டெய்ல் கேட்டுருந்தாரு அப்ப தா தெரின்ச்சுங்க ஒரு சமைல் காரனா தா சில பேத்த வெச்சிருக்காங்கன்னு
அதா அதாங்க அதா புரியிதுங்க இருந்தா அவ நம்மகிட்ட அத பத்தி எதுமே சொல்றது கெடையா ல்லங்க திடீர்னு கூப்ட்டு இந்த மாரி வேணு வாடா அப்டின் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன தேவைக்கு கூப்ட்ருக்கு நம்ம என்ன வேலக்காரனுங்களா தேவையாந்து இந்த மாரி கூப்பட்ற மார் ந்தா இந்த மாரி பண்ணாதடா முன்னாடியே வந் மொதலயே இந்த மாரில்லா பண்லாங்கன் சொல்லிருக்கலா அந்த மாரி எதுமே இல்லாம இவங்களா பண்ணு போது நம்ம என்ன என்ன டேசனியா போணு
ஆமா ஆமாங்க இப்ப என்ன அலஞ்சிட்டு போற மாரி ஆயிருங்க
வேணுங்க
உம் உம் உம் கரெட்டு கரெட்டுங்க ஏதோ அளஞ் போற மாரி ஆயிருங்க
ஆமா ஆமாங்க அதா தேவயில்லக்கு வேலிங்க அதனால எங்கேயு போறது இல்லிங்க
இப்ப இந்த வாரத்துலயே பாருங்க இடையில பாத்தீங்கன்னா நம்ம நானு அண்ணணு அதே மாரிதாங்க ஒரு சிக்கனூரு கோட்டூர் போய் நாங்க கோட்டூர்ன்னனு ஒரு ஊர் இருக்குங்க ஒரு அ ஒரு இல்ல ஒரு அ கிலோமீட்டர் எங்க ஊர்ல இருந்து ஒரு அர கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊரு பெயரு வேர மாத்தி ட்டாங்க இப் அதெல்லா போட்டுற பாத்திங்கன்னா ஊர் பேர மாத்தி அந்த எடத்துல நாங்க போய் கறி ஒரு அர கிலோ எடுத்துட்டு வந்து ஒரு கிரேவி மாரி செஞ் ஜூஸ்சு வாங்கி வெச்சு டிவி பாத்திட்டு அடிக்கலான்னு இருக்கோங்க
சேரி சேரிங்க ஆஹ் அண்ண என்ன கேட்டா என்ன சொ சொல்ல வாருங்க சேரி நல்லது சந்தோஷம்னு தா சொல்லுவாரு வேற
அண்ணன் வந்து உம் அண்ணன் கிட்ட பாத்தீங்கன்னா சொல்லிருவோ முன்னாடி காலையில நேரமா வாங்கி பாத்தீங்கன்னா ஃபிரீச்சர் ஒன்னு இருக்கு ஃபிரிசர் ல ஜூஸ் வெச்சுட்டோம்னா நல்லா கூலி்ங் ஆயிருங்
நீங்க நேரமா வாங்கறதுக்கு வந்து அந்த டைம்ல இருக்கு சொல்ல முடியாது இல்லிங்களா ஆ நேரமாகலாம் மதியமாகலாம் அத அந்த நேரம் காலனு வந்தா தாங்க அதுக்குன்னு வாங்க முடியு
ஆமா ஆமாங்க ஏன்னா வாங்கி வெச்சுட்டோம்னு வைங்க அப்புறம் நைட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம்லங்க அதா
ஆமாங்க ஆமாங்க கரெக்ட் தாங்க நீங்க சொன்னது ஒரு வகையில உண்மதாங்க பாக்கலாங்க கண்டிப்பா இது பண்ணணுங்க அதுக்கு நேரம் காலம் செட் ஆயிடுச்சன்னா கண்டிப்பா பண்ணி வுட்டுரலாங்க
பண்ணணும் பண்ணணுங்க ஏன்னா யோசிக்கிறதுக்கு ஒன்னு இல்லிங்க எனக்கு கெடைக்கிற வாய்ப்ப பயன்படுத்தி த்திகனுங்க பாட்டு கேட்கலா டிவி பாக்கலா நல்ல ஒரு மூவியா போட்டா கூட நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க பீஸ்ஃபுல்லா இருக்குங்க ஒரு நல்ல ஒரு வைப் பண்ணலா எல்லாமே பண்ணலாங்க
போட்டு விட்டோங்க
இல்ல இல்லங் பிலாஸ்ட் நான் கேள்விப்பட்டேங்க நண்பர் ஒரு கிட்ட கேட்டேன் ஆகஸ்ட்டுக்கு மேலதா ஓ டி டி ல வருதாமா ஆமா ஆமாங்க இப்பத்திக்கு யாரும் வர்து இல்லங்மங் ஏதோ ஹாலிவுட் மூவி எடுத்து நல்ல மூவியா எடுத்து பார்க்க வேண்டிதாங்க
ஆமாங்க ஆமாங்க அந்த மாரி எதுவுன்னு பண்ணிட்டு போக வேண்டியதாங்க எது எது கிடைக்குதோ எதவும் பார்க வேண்டியதாங்க அந்த படத்துக்கு வெயிட் பண்ணும்ம்னா ஏன்னா சின்ன பட்ஜெட்டு் ஒரு வேளை அதிகமா இருக்கலாம் இல்ல யாரும் வாங்காமே இருக்கலாம் ஓ டி டி ல வர்றதுக்கு
ஆமா ஆமாங்க ஏன்னா அந்த பட்ஜெட்டு முக்கியம் இல்லைங்க அந்த படோ அத நல்லாருக்கங்காட்டி தான இவ்ள நாளு டிலே பண்றாங்க நெனச்சு பாருங்க கருப்பு படமே பாத்தீங்கன்னா இப்பதான் வந்த மாரி இருக்கு ஆனா வந்துருச்சு பாத்தீங்களா
ஆமாங்க ஆமாங்க எல்லாம் அப்புடித்தாங்க நேரங்காலம் கரெக்டா வந்துச்சுன்னா கரட்டான இது நடந்துருங்க நீங்க என்ன பண்றீங்க இப்ப
ஆ சரிங்க நீங்க அம்மா அப்பா எல்லாம் தூங்கிட்டாங்களா இல்ல என்ன பண்றாங்க
ஆஹ் அம்மா அப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க நா தான் முழிச்சிட்டு இருக்கேங்க
உம் பிள்ளைங்க பையன் இப்பதாங்க பாத்ரூம் போனா மனைவி இப்ப பாத்தீங்கன்னா அள்ளி போட்டு இருக்காங்க
செரிங்க நீங்க என்ன பண்றீங்க
நா பாத்தீங்கன்னா தண்ணியில கொஞ்சம் டெட்டால் ஊத்தி அந்த இடத்த தொளிச்சு விட்டு நான் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்
செரி செரிங்க ஏதோ ஒரு ஹ டவர் ஆஹ் அழைப் வாய்ர இடத்துல நிக்காம ஏதோ ஒரு பக்கம் உட்காந்து பேசினீங்கனா நல்லா கிளியரா கேக்குங்க அதுக்கு உங்க நல்லதுக்காக சொன்னேங்க
ஆமா ஆமாங்க நான் அப்டிதாங்க நா வந்து ஒரே நிலையா தான் இருக்கணு நினைக்கிறே என்ன பையன் பாத்தீங்கன்னா கொள் கொஞ்சோ வாளுங்க காலுக் கடில போறது கை கடில ப் தன் சுலி தெதா துவு பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி எங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ தூயர் ஒன்னு குடுத்துருக்குங்க எங்க அப்பாவ பத் ங்க அதுல கருப்பு கலர்ல ஒண்ணு அடிச்சு நீட் பண்ணி வச்சுட்டாங்க
செரிங்க
ஹ அந்த அதையு புடிச்சு இழுக்குறோனா பாருங்களே இத மட்டும் போடாமல் இருந்துச்சுன்னா அதை பிச்சு எடுத்துடுவான் போலுங்க
அதான் அதாங்க பரவாயில்லைங்க ஏதோ பார்த்து சூதானமா வச்சுக்கோங்க வாலு பையன் என்கிறீங்க பாத்துக்கங்க ஏ ஏமாந்த டைம்ல ஏதாவது எத இழுத்து விட்டுற போறாங்க
ஆமா ஆமாங்க டிவிய புடிச்சு விழுக்கறானுங்க இந்த அது பேரு என்னதுங்க பிரிட்ஜ் புடிச்சு உடைக்கிறாங்க அது எதுன்னு
அதான் அதாங்க குழந்தைங்க வளர வளர அதோட தன்மைகள் பாசு சேட்டைகள் செய்யதா செய்வாங்க நம்மதா பார்த்து சூதானமா வச்சுக்கணுங்க எதுவா இருந்தாலும்
ஆமாங்க நானும் சின்ன வயசுல இதுக்கு மேலலாம் பண்ணிருக்கனுங்க என் பையன் என்னை விட கொஞ்சோம் இத கம்மிதாங்க
இல்லைங்க இப்பதாங்க ஒன்றையாவது இனிமே போகோ ஒன்றரை வயசு கூட ஆகிருக்குங்க ஏன்னா எப்டி னு தெரியாது போகப்போக பார்த்தீங்கன்னா நீ இப்போ உங்களுக்கும் மேல கூட வரலாங்க சொல்ல முடியாதுங்க
ஆ ஆமா ஆமாங்க என் பையனுக்கு ஒன்னே முக்கால் வயசுங்க
சேரி சேரிங்க
ம் பரவாயில்லைங்க அதுல்லாம மிரட்டி வச்சுக்கலாங்க
டிவி வைக்கிறீங்க வைக்கல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அப்புறம் உங்களை வந்து நீ குறும்பு செய்யும் போது மிரட்டாமையா இருந்திருப்பாங்க மிரட்டி இருப்பாங்க அந்த அந்த வயசுக்கு அந்த செஞ்சு செய்யத்தக்க செய்வாங்க
அது பண்ற பண் அது பண்றானுங்க அதே பாத்தீங்கனா இப்ப எங்கிட்டீல பய ப்ராவெ பெரியப்பான்னு சொன்னொமுனா பயந்து நடுங்கி அப்ப அந்த கட்டுலுக்கடில போய் ஒளுஞ்சுக்குவோ
அதாஅதாங்க அந்த மாரி ஒரு ஆள் இரு வீட்டுக் கு ஒரு ஆள் இருந்துட்டாங்னா ப்ரச்சன இல்ல இல்லெங்களா
ஆமா பெரிப்பா வரா பெரிப்பா வராரு சாப்புடு சாப்புன்னா அள்ளி வாய்ல போட்டுக்குறானுங்க பெரிப்பா வரா பெரிப்பா வராருனு கட்லுக்கடில பீரோக்கடில பூந்துர்றானுங்க அப்டி பெரிப்பாவ கண்டு ரொம்ப பயப் புறானுங்க
அதாஅ தாங்க எல்லா ஒரு பயந்தாங்க நல்ல பயமு இருக்கு மரியாதை இருக்குங்க
ஆமா ஆமாங்க
ம் அதிமா ஓரு ஒ ஆ வெளியும் போலா ஒன்னுஞ் சொல் பாசமுருக்கூ கோவமுருக்கூ பயமுருக்கூ அதாங்க ஒரு அன்புங்குறதே
ஆமாமாங்க
ம் சேரிங்க அப்பறோ உங்களுக்கண்டெல்லா பைய பயப்பட மாட்டாருங்ளா ஏ உங்ககிட்டைல்லா அடங்க நீங்க மெரட்ட மாட்டீங்ளா
இல்லெங்க நா வந்து செல்லங்க அதங்கட்டி பாத்தீங்கனா யாரும் மரட்ட மாட்டாங்க
சேரி சேரிங்க பரவால்லேங்க எப்புடியோ ஒண்ணுங்க செல்லமா இப்ப கொழந்தைய இருக்கது செல்லமா வளத்தங்க ஒன்னும் ப்ரச்சன இல்லெங்க வளர வளர கொஞ்சம் ஆ கண்டுச்சு வச்சுக்குங்க
ஆமாங்க நான் நா கண்டுச்சுதினொ இல்லெங்கொ நம்ம பத்து வம் ம எப்புடி எடுத்து எல்லாமே சொல்லுவோ இது தப்பு அது ரைட்டு இதித பண்ணா அத பண்ணணு இதில்லா பண்ணகூடாது எல்லாமே கர்டா சொல்லிருவேனுங்க இருந்தாலும் பயன் பாத்தீங்னா பெரிப்பாவ பாத்து ரொம்ப பயப்புடுவானுங்க நடுங்கிருவானுங்க அவர பாத்
கட்டுங்க இப்பங்க இல்லங்க ஒரு ஒரு கட்டத்துல நீங் க மெரட்டியு கேக்கல நீங்க எது சொன்னாலு கேக்கல அப்டிங்கும்போது அப்புடி ஒரு ஆள பாத்து பயப்புட்டு ஆ சேரி நீங்க சொல்றத கேக்குற அப்டிங்கும்போது அது எல்லாத்துக்கு ஒரு தனி ஒ ரு இது மரியாதையு இருக்கு ஒரு சந்தோஷம் தாங்க
ஆமாங்க பெரிப்பா இப்ப நா எதாச்சு பேசி பைய அழுதுட்ருந்தானா பெரிப்பா வந்து ஹொய் கம்முண்டுரு வாய் மேல வெர்ல வைனா அப்டியே வச்சுட்டு அப்டியே நின்னுக்குறானுங்க பயந்துட்டே கண்லர்லருந்து தண்ணி வருது பாரு தொடன்னா தொடக்கிறானுங்கா
அதாங்க இந்த மாரி ஒரு ஆளய வீட்டுக் இருந்துட்டாவே எந்த ப்ரச்சனையு இல்லாம் போயிருங்க
முடிக்க ஆள் கொஞ்சம் பல்கா இருப்பாறாங்க பயந்துருவானுங்க
பாத்தாவே எல்லாரும் பயப்பர்றதாங்க ஒன்னும் ப்ரச்சன இல்லிங்க பாத்துக்கலா வுடுங்க போ போல்லா சரியாரு நன்றிங்க உங்க கூட பேசுனதுகு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திக்கு வரை உங்கள் நண்பன் நன் நன்றி வணக்கங்க வணக்கம் வணக்கம்